வணக்கம்
கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோம் இன்னக்கி நம்ம பேச போற தலைப்பு வந்து எத பத்தி பேச போறோ
சொல்லுங்க தோழி
நம்ம இன்னைக்கு வந்து அம்மா நம்ம இன்னைக்கு வந்து டிராவல பத்தி பேச போறோ பயணொ அப்டின்னாவே வந்து யாருக்கு தா பிடிக்காது எல்லாருக் குமே வந்து பயணம் புடிக்கு ஏன்னா அதுல வந்த அந்த புது எடங்கள் ஒவ்வொரு விதமான மக்கள் புது விதமான மக் கள் எல்லாத்தையு நம்ம பாக்கம் போது அந்த வந்து ஒரு புது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா நம்மளுக்கு கெடைக்குது அதே சமயத்ல நம்ம வந் ந்து நெறைய விஷயங்கள் கத்துக்லா அதாவது ஒவ்வொரு எடத்துல என்னன்ன பண்றாங்க எப்புடி மக்கள் இருக்காங்க அது மாரி அந்த எடத்த வந்து நம்ம வந்து ரசிக்கம் போது அந்த இயற் தேய வந்து நம்ம கண்டுகளிக்கும் போது அதோட இதுவே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா தா இருக்கு
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க ஏனா இப்போ டிராவல்ல பாத்தீங்கனா நம்ம இங்க இருக்கறத விட நம்ம வெளிய உலகத்துல போகும் போது வெளியில அங்க இருக்கிறவங்க நியூ நியூ பர்சன்ன நம்ம பாக்கலா கிளைமேட் கூட இப் இப்ப இங்க ரொம்ப வெயிலா இருக்கு இப்ப நம்ம கொடைக்கானல் அந்த மாரி போணோன் வச்சுக்கோங்களே அங்க நல்லா இருக்கு கிளைமேட் அந்த ஊட்டி நல்லா சூப்பரா இருக்கு ஏன்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு அங்க போனா இன்னொ நல்லா இருக்கு இல்லிங்ளா
ஆமா நம்ம வந்து அ சொல்ற மாதிரி இந்த கோடை காலத்துல அப்டின்ன போது ஏனா அந்த வெ வெப்பொ அதெல்லா வந்து ஏ அந்த எடத்துல ரொம்ப நேரொ இரு இருக்க முடியாது ரொம்ப ஒரு மாரி அ ஒரு மாரி சூடா இருக்கு அது மாரி பசங்களுக்கு சேரி வெளையாட்றத்துக்கோ ஒரு ஒரு வெளியில போய் பாக்குறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுவொவமே இருக்காது ஆனா அந்த குளுரான எடத்துக்கு போணோனு வச்சுக்கோங்களே அவங்க வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க நெறைய புது எடங்ள வாங்க அது மாதிரி அந்த இயற்கை சூழலு அங்க வெளையாட்றது நெறைய வந்து அவுங்க வந்து அவுங்களோட அ அங்கதா நம்ம வந்து அவுங்களோட டேலண்ட வந்து நம்ம தெருஞ்சுக்லா எப்புடி அவுங் இப்போ வந்து தெறமைகள் என்னென்ன பண்றாங்க எப்டி செய்றாங்க மத்தவங்களோட எப்பிடி பகிர்றாங்க அதல்லா வந்து நம்ம பாக்கும்போது நம்ம இன்னொ நம்ம நெறையா கத்துக்கலா அந்த மாதிரி அ எனக்குமே வந்து நா சின் சின்ன வயசுல இருக்கும் போது அடிக்கடி ஸ்கூல் லீவ் விட்டாவே ஒடனே நாங்க ஊட்டிக்கு தா
ஊட்டிக்கு ஆமா இப்போ நாங்க போயிட்டு வந்தோ ஊட்டிக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏனா இப்போ பாத்தீங்கனா ரொம்ப வெயில் இருக்கு இங்க ஊர்ல முடிவே இல்ல கொஞ்ச கூட வெள்ல போனாலே மோரே ம் வெளில வெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந் வந்தாலே ஒரே மய்க்கோ வர மாதுரி இருக்கு அவ்ளோ வெயிலு செரி இங்க எங்கயாவ்து போலா அப்டின்னு பாத்து செரி ஊட்டிக்கு போனோ போனவாரொ ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட் என்னன்னா இப்ப சீசன் அங்க எல்லாருமே வெயில்ல இருக்குனுல எல்லாரு எங்க குளிர்ச்சி இருக்குன் தேடி போறாங்க இல்லையா அதுனால எல்லாமே வெல ஏத்தி விட்டுட்டாங்க நம்ம நார்மலா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கற ரூம் எல்லா இப்போ ரெண்டாய் ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க நாங்க இப்ப போயிட்டு வந்தோ எல்லா மே வில ஏறிட்டு அங்க நீங்க எப்ப போனீங்க லாஸ்டா
ஏ ஆ நா வந்து ரீசன்ட்டா மேரேஜ்க்கு முன்னாடிதா போயிட்டு வந்தே ஏன்னா நா சின்ன வயசுல இருந்தே நிறைய அடிக்கடி ரிலேட் சித்தி வீட்ல அங்கதா இருக்காங்கன்றனால அடிக்கடி நா சின்ன வயசுல போறதுண்டு அதனால ஊட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா பழகுனது ஊட்டி குன்னூர் எல்லா பழகு பழக்கமான ஊர் தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ விலை உயர்ன்னு சொல்றீங்களா அந்த விலை உயர்வு எதுக்காகனா நிறைய கரண்ட் பில் வந்து இப்போ கொஞ்சோ அ இது வந்து ஏத்திட்டாங்க ம் அதுவு வெயில் டைமு அதுவு இல்லாம வந்து அடிக்கடி அங்க வந்து அதிகமான வெப்பம் எங்ககுளிரு இருக் இப்போ அங்க வந்து அதிகோ வெப்பம் இருக்கும் நீங்க காலையில பாத்தீங்கன்னா நல்லா இரவு நேரத்துல நல்லா குளுரு சாயந்திரத்துல குளுரு ஆனா காலைலல்லா பாத்தீங்கன்னா ஒரு பத் பத்து மணிக்கு மேல செம்ம வெயில் அடிக்கு ஒரு மாரி சுளிர்ணு வெயில் இருக்கு ஆனா திடீனு எப்ப மழ பெய்யுனே தெரியாது அந்த கிளைமேட்டு
ஆமா அங்க திடீர்னு எல்லா மழை பெய்யிது அப்படியே தூவுது மழ தூவல் லைட்டா தூரிட்டே இருந்துச்சி
அதுனால நம்ம வந்து அந்த இயற்கை சூழல்ல வந்து நம்ம அங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்த பாக்கலா நம்ம ஊர்லனா அந்த அளவு அப்படி இருக்காது வெயில்ன்னா நல்லா வெயில் அடிக்கு ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்னதா வெயில் அடிச்சாலு அந்த இது தெரியாது
அப்படியே டக்கு டக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கு இப்ப சடனா பாத்தீங்கன்னா நல்லா வெயிலு வருது அப்புறமா மழையு வருது உள்ள குளுரு இருக்கு அப்படியே மாறிட்டே இருக்கு
ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து அவுங்க வாழ்வாதாரோ அப்படியே வந்து ஆனா என்னென்ன அவுங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா அவுங்களுக்கு வந்து அந்த ஒழுங்கான அந்த வருமானோ அப்டின்றது கடியனா நிறைய பேர் மலை மேல இருக்கிற பகுதிகள்ல இருப்பாங்க அவங்களுக்கு அதிகமா பஸ்சு போக்குவரத்து இருக்காது நடந்தேதா போக வேண்டியது இருக்குது அதே சில சமயத்துல ஸ்கூல்ஸ் எல்லா கூட ரொம்ப தூரமா போக வேண்டியதா இருக்கு அதனால சின்ன வயசுலயே அந்த பசங்கள வந்து பஸ்ல ஏத்தறது ஒரு சிலர் வே வேல செய்யறவங்களா இருந்தா தனியா அனுப்பணு அந்த மாரி கொஞ்சோ நறையா சிரமங்கள் இருக்கு ஆனாலு அந்த சுற்றுலா தலங்கள் அப்படின்னம் போது அந்த நேரத்துல மட்டும்தா அவுங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே ஏன்னா அந்த சுற்றுலாலன்னு பாத்தீங்கன்னா அங்க வர வெளியில சுத்தி பாக்கறவங்க உணவுக உணவகங்கள் அப்றோ சிற்றுண்டிகள் அதுக்கப்றோ தங்கும் விடுதிகள் இந்த மாரிலா இடத்துல எல்லா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானோ இருக்கு நீங்க கூட ஏத்திட்டாங்கன்னு சொன்னீங்க அது மாரி அவங்களுக்கு வருமானோ ஈற்ற நேரோ அப்டின்னு பாத்தா இந்த இயர் தா அந்த மே மாசோ ஜூன்ல தா இருக்கு ஏன்னா பசங்களுக்கு எல்லா ஸ்கூல் விட்டோ ஒன்னே முக்கால்வாசி எல்லாரு டூர் தா போவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க அதனால அவுங்களுக்கு அது வந்து அந்த டைம்ல அவுங்களோடைய வழ்வா வருவா வருவாய வந்து அவங்க ஈட்ட முடியா நேரம் அது ஒன்னுதா
ஆமா அதனால அந்த ஒரு சீசன் அப்டி சொல்லிட்டு அந்த மாரி டைம்ல கொஞ்சோ வெல ஏத்தி அந்த டைம்ல தா அவங்களால அந்த வருமான பாக்க முடியு இல்லியா
ஆமா
அதுனால அதுதா பாத்த ஆனா நல்லா இருந்துது இங்க இருக்குற வெயிலுக்கு அங்க போய்ட்டு ஒரு மூண் நாள் இருந்து வந்தது ரொம்ப நிம்மதியா இருந்தது அப்பறோ மறுபடியு இங்க ஊருக்கு வந்த அப்றமா ரொம்ப வெயிலு முடில தாங்குறதுக்கு
இந்த வெயிலு தா ரொம்ப இப்போ பசங்கள்லா ரொம்ப டயர்ட் ஆய்ர்றாங்க கொஞ்சோ நேரோ வெயில்ல போயி விளாட்றதுக்கே பயமா இருக்கு பசங்கள விட்றதுக்கே பயமா இருக்கு ஏனா அங்கங்க நியூஸ்ல பாக்குற பசங்க மயங்கி விழுந்துர்றாங்க அப்டின்ட்டெல்லா சொல்லி சொல்றாங்களே வெளில விட்றதுக்கே பயமா இருக்கு பசங்கள
ஏனா இப்ப இந்த வெயில் நேரத்துல வந்து அதே சமயத்துல எங்க போனாலு வந்து வாட்டர் பாட்ல எடுத்துட்டு போகாம போ கூடாது கொட இல்லாம போ போ கூடாது இல்ல கேப் போடாம போ கூடாது ஏன்னா வெயிலோட உஷ்ணோ அந்த அளவுக்கு தாக்குறனால ஹீட் ஸ்ட்ரோக் வருன் சொல்றாங்க அதனால அந்த பயணோ பயணோ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரோந்தா ஒன்னு அதிகாலையில போணு ஏனா அந்த நேரத்ல வெயில் வராது இல்ல சாய்ந்தரமா போணு அந்த மாரி நேரத்துல போனாதா வந்து அந்த பயணமோ இருந்தாலு சரி எடங்கள பாக்கறதுக்கு சுத்தி பாக்கவு கொஞ்சோ நல்லாருக்கு அந்த வெயில் நேரத்ல போனாவே வந்து அனல் காத்தடிச்சாவே வந்து நம்ம டயர்டு ஆய்டுவோ சுத்தி பாக்க அந்த மூடு இருக்காது எடங்கள வந்து சுவாசிக்கவோ இல்ல நல்லா என்ஜாய் பண்ண முடியாது
ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ஏனா இந்த வெயிலுக்கு பசங்களு ஒரு மாரி சிடு சிடு ஆய்ட்றாங்க அவங்கள வச்சிட்டு எங்குமே வெளில போகவே முடில ஏன் இப்போ அதுவு மண்ட அப்டியே காய்து அப்டியே வெயில் அப்டியே அடிக்குது பாருங்க அப்டி கேர் ஆயிருது பசங்கள எடுத்துட்டு இப்ப வெளிலயே எங்கு போற மாரி இல்ல போனா விடிய கால்ல போக வேண்டிதா இருக்கு இல்லன்னா சாயங்காலமா போக வேண்டிதா இருக்கு ஒரு செரி பீச்சோரமா போய் உக்காரலானு பாத்தா கூட அப்டியே மண்ணெல்லா சுடுது அங்க கூட போ முடில அந்த மாரி இன்னு வெயில் அதிகமா இருக்குன் சொல்லி சொல்றாங்களே தோழி
ஆமா ஏனா இந்த மணலோரங்கல பாத்தீங்கனா அந்த வெப்ப அதிக வெப்ப வந்து வீசறனால அந்த காத்து வந்து ரொம்ப பீச்ட பீச் சைட்ல தா வந்து ரொம்ப அதிகமான காத்துருக்கு இப்ப அந்த வெயில் நேரத்துல போனா உன்னோ வந்து வெப்ப அல ரொம்ப அதிகமா வீசு அதுவு நம்ளுக்கு மயக்கோ வந்துரு நம்ளால ஒன்னுமே செய்ய முடியாது அந்த அனலே வந்து நம்மளால நடக்க முடியாது மண்ணுல அந்த அளவுக்கு சூடு ஏனா வ காலங்கள் வ பருவங்கள் மாற மாற மாற வெயில் காலோ வந்து ரொம்ப கடினமா இருக்கு முன்னெல்லா கொஞ்சோ நாள் சூப்பரா இருக்கு ஜூன் மாசத்துலல்லா வெயில் போய்டு ஜூலைலல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு க்குதுவா இருக்கு ஆனா இப்பல்லா பாத்தீங்கனா வெயிலு ஆரம்மிச்சதுல இருந்தே ரொம்ப அநியாயமா இருக்கு
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க இதுக்குதா நா அதுக்கு ஏத்தா மாரி நம்ம என்ன பண்ணணு கொஞ்சோ காலையிலயே எழுநீரு இந்த மாரி குளிர்ச்சியான ஏ அந்த நுங்கு இதெல்லாம் சாப்ட்டா கொஞ்ஜோம் நல்லா குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா இப்ப நறைய மோரு அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த கிருணி பழொ ஜூஸு மோரு லெமன் ஜூஸ் அங்க பக்கத்து பக்கத்துல அப்டியே போட்ருக்காங்க அங்க அங்க ஏன்னா இப்போ தாகம் அப்டி அடிக்குது இந்த வெயில்ல அவ்வளோ தாக அடிக்குது உங்க அங்க பாத் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜூஸ் கட போட்டுருக்காங்க அதாம் நல்லது நம்ப எதாவது குளிர்ச்சிக்கு வயிறுக்கு குளிர்ச்சியா எடுத்துக்கிறது இந்த வெயிலுல நம்மளுக்கு ரொம்ப நல்லது இல்லையா
ஆமா நிச்சயமா ஏன்னா அந்த பருவ காலத்துல வந்து பயனான்றது வந்து பனி காலத்துல போலாம் மழ காலத்துல கூட போய்கலாம் ஆன வெயில் நேரத்துல வந்து போறது பயணம் வந்து ரொம்ப ஒரு கடினமானதா இருக்கும் ஏன்னா நம்மளால அந்த ட்ராவல் பண்ண முடியாது மயக்கம் வந்துடும் அப்புறொ ஒ ஒடம்பு வந்து ரொம்ப ஒரு மாரி பலவீனமா ஆயிடு அதனால நம்மளால அந்த வெயில் நேரத்துல மட்டும் பயனோன்றது வந்து அ ஆனாலு பயணம் அப்டின்னு போது நம்மளுக்கு வந்து மெய்மறந்த ஒன்னு ஏன்னா புது இடங்கள நம்ப போய் பாக்குறோம் நம்ம சமைக்க வேண்டா யாருக்கும் எதுவு பண்ண தேவல்ல வீட்டு வேல செய்ய தேவல்ல
வெளியில போனா வெளில சாப் யில்லா ஒரு நம்மளுக்கு எப்பவுமே வீட்லயே இருக்குறோ இல்லையா நம்மளுக்கு வெளியில கூப்டுட்டு போனா என்னல்லா இருக்கு இதல்லா எந்த மாரி மழ இருந்தா வெயில் இருந்தாலு பரவாயில்ல வெளியில போணு அப்டின்னு நெனைப்போ நம்ம
ஆமா அந்த வெளியில அப்டின்னாவே வந்து நம்மளுக்கு அந்த பயணம்னாவே ஒரு சந்தோஷம் ஆயிடுது ஏன்னா எல்லா நாளும் நம்ம வந்து நல்லா அந்த என்ஜாய் பண்ணலா பசங்களோட சேரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேரி அது சமயத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சுத்தி இருக்கிறவங்க எப்போதும் ஆட்களை பாக்கலா நெறையா எக்ஸ்பிளோர் பண்லா நறையா புது புது எடங்கல பாக்கலா அந்த இயற்கை சூழலே வந்து நம்மள இப்ப கூட அங்க ஏதோ மலர் கண்காட்சி போயிட்டு இருக்குது ரொம்ப அழகா இருக்கும் பாக்கவே வித விதமா நறைய பேஃபேமிலிலாம் வந்து அதுல வச்சிருக்கு இருப்பாங்க அது பாக்கவே வந்து அப்டியே நறையா வண்ணத்தோட நறையா கண்களுக்கு அப்படி குளிராதா இருக்கும் அதுலயே வந்து நெறைய வித விதமான மான் மாதிரி யானை மாதிரி அப்டில்லா வந்து அந்த பூக்களையு அந்த புல்லையு வந்து அழகா செதுக்கி
ஆமா இப்போ செஞ்சிருந்தாங்க நாங்க பாத்தோ நல்லா இருந்தது தோழி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது தோழி மறுபடியும் நம்ப பேசுலாம்
நன்றி
நன்றி தோழி